ஆஹ்
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் ஆஹ் சொல்ற நீங்க சொ இந்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ நீங்க
நாங்க சமையல் முடிச்சுட்ட தம்பி வந்து குளிச்சிட்டுருக்கா அடுத்தது வந்துட்டு ஆமா அப்றோ அவர் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வருவாரு தோசை ஊத்தோனு ஊட்டி விடோன்னு அப்பறோ பேக் பேக் பண்ணனு ஆமாம் பேக் பேக் பண்ணோனு அப்டி இப்டி இருந்தாலே இப்போ ஒரு என்னது ஃபோர்த்து படிக்கிறா ஆஹ் அ அவரை எப்டி இருந்தாலு ஏழே முக் முக்கால் இல்லாமே எங்கிட் விட்டு சாப்பாடு வாங்க வரமாட்டாரு அதுக்கு ஆவங்க வரமாட்டாரு பிரஷ் பண்ணிட்டு நிதானமா அப்பற டி வி போட்டு
இந்த வீத ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போற நேரத்துல அம்மு பாத்ரூம் வருது அந்த மாதிரிலா சொல்ல மாட்
அ ஆஹ அந்த மாரி எல்லா சொல்ல மாட்
சரி அப்போ பரவால்ல எங்க வீட்ல ஒரு குட்டி இருக்கு என்ன பண்ணுவானா கால்ல எந்திரிச்சோடே இப்பதா எல் கே ஜி படி ச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான் அக்கா பையன் என்ன பண்ணுவனா காலைல எழுந்திரிச்சோடையே அவன நேரமே அவன் அழுகதா அழுதுகிட்டே எந்திரிப்பான் மா மா முடியலமா என்னால முடியலம்மா அப்படின்ட்டு எந்திரிப்பான் இந்த ஸ்கூலுக்கு எல்லா வேணாமா ஸ்கூலுக்கு வேணா அப்டி அப்டி ஏதாச்சும் ஒரு காரணம் அவனுக்கு என்ன காரணங்க வயிறு வலிக்குது மா கண்ணு வலி
ஆ எங்காலு சின்ன வயசுல அப்படிதா இருந்துச்சு சின்ன வயசுல அப்படிதா இருந்துச்சு எங்காலு அப்புறம் இப்ப பெரியவன் ஆக ஆக அப்டியே மாறிட்டே வருது எனக் இப்ப என்ன கவலனா ஒரே ஒரு கவல மட்டும்தா அவன் வந்து நல்லா வந்து எல்லா சாப்பறது இல்ல ம ட்டனு ஃபிஷ்ஷு எக் கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாரு சாரு இந்த கேர் ரெட் பீன்ஸு பீட்ரூட்டு் இதோ இது மட்டுந் தா சாப்புடுவாரு வேற எதுவுமே சாப்புட மாட்டாரு அந்த கேரட் பீன்ஸ்ல இந்த பீன்ஸ் கூட ஸ் சாப்புட மாட்டாரு கிரீன் கலர் பாத்தாவே அலர்ஜி கீர சாப்புட மா தர மாட்டாரு ஃப்ரூட்ஸு சாப்புட மாட் டாரு நட்ஸ் சாப்புட மாட்டாரு நம்ம ஃப் ஃபோர்ஸ் பண்ணோன்னு
கிட்ட இப்பேப் குடுத்து நா எங்க அக்கா பயனுக்கு தா இந்தப் ஃபுட்டு மட்டு ரொம்ப பண்ற எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எ அக்கா வந்து சில டைம் அந்த இவ அந் பையன் இங்க வந்து இந்த பர்க்கரு இந்த மார்லா வாங்கி குடுத்து பழகிடுச்சு சின்ன வயசுலயே நா சொல்லிருக்க இந்த மாரிலா பண்ணாதாய்ங்கா அவருக்கு வந்து ஒடம்பு வந்து இப்பதிக்கு ஏத்து க்காது ஆமா எந்தெந்த வயசுல என்னன்ன சாப் புடுணுமோ அந்த இது அவ சாப்புடணு அப்டின்னு சொல்லி நா வீட் ல நெறய டைம் சண்டயே போட்ருக்கே நீங்க வேறல அவ கேக்குறா கேக்கறான்னு வாங்கி குடுக்கு றிங்க அப்டின்னு சண்டப் போட்ருக்கே லோ
களு அப்டிதா எங்க வீட்டுக்காரர் தா எல்லா வெளியே கூட்டிட்டு போ ஆக்சுவலி நாங் க அவரு ஐ டி ஒர்க் பண்றாருங்களா அஞ்சு நாளு ஒர்க் பண்ணுவாரு சாட் ட்ர்டே சண்டேஸ்ல தா எங் அது அவரு க்கு ரிலீஃபே அதனால தா வெளிய போயிருவோ வெளிய போனா மேக்சிமம் வெளி ஃப் சாப்பாடுதா ஆஹ் வெளி சாப்பாடு போனாவே ஆவுன்னா இந்த பரோட்டா ஃப்ரைடு ரைஸ் மே மேக்சிமம் அது நாக்கு நல்லா சுவை ஓட்டிக்கிச்சு அந்த சிக்கனு அந்த சிக்கன்ல அந்த க்ரேவி கூட யூஸ் பண்ண மாட் டாங்க க்ரேவி அந்த சிக்கன ஃப்ரைட் ரைஸ் வேணு அன் சில்லி சிக்கன் வேணு அவ்ளோதா மாந்த எத் துவுமே ஹெல்தியா இல்ல இப்போ போன ஆறு மாசக்கு முன்னாடி பாத்தீங்கனா நான் நகமல்லா கால்ல இருக்குற நகொ இருக்குல்ல அது வந்து அப்டியே பேந்து பேந்து வருது ஃபுல்லா
ஆமா அந்த நம்ம ஒடம்புக்கு குடுக்குற அந்த ப்ரோட்டினு அந்த சத்துதா வந்து அவங்
சுத்தமா வர்லிங்க அப்டியே நகம் ஃபுல்லா பேந்து பேந்து வருது எல்லா நகமும் ஒரு நகனா பர வால்ல அப்றம் டாக் டர் கிட்ட போய் காம்ச்சா ரொம்ப சத்து பொறப்பலா இருக் குது அப்டின்னு சொல்லிட்டு எல்லா எழுதி குடுத் தாங்க வால்நட் சாப்படுவன் அப்டின்னாங்க இப்போ வாங்கி வச்சது இப்ப நான்தா சாப்டிட்டு இருக் கே அதயு சாப்புட்றதில்ல பேரிட்ச்சம்பழம் சாப்பிட்றது இல்ல ஒரு முட்ட சாப்பிட சொல்றாங்க முட்ட சுத்தமா ஆகாதுங்குறா எதுவுமே சாப்ட மாட்டா அப்டிங்றாங்க ஆனா மத்த விஷயத்துலலா சமத்து பையங்க. குளிக்கிறதுல எல்லா அடமெல்லா எதுமே அடம்புடிக் மாட்டா ஸ்கூலுக்கு கெளம்பி போய்றுவாங்க படிக் கிறதுல எல்லா விஷயத்திலயு நல்ல பையங்க இத சாப்பிடுற விஷயத்துலதா ஆனா கொஞ்சோ ஆமா ஹெல்த்தியா சாப்ட மாட்டேங்கிறா எனக்கு அது மட்டுந்தா வருத்தங்க
மொத்ததுல கொண்டு வரானு தெர்ல நாம சின்ன வயசா இருக்குறப்ப வீட்ல டேய் சாப்புடு அப்டின்னு சொன்னாலே நம்ம உக்காந்து சாப்ட ஆரம்பிச்சிருவோ. பயந்துக்குவோ. இப்பலா இப்ப இருக்குற கொழந்தைங்களுக்கலா அதெல்லா கெடையாது
ஆமா ஃபோன் காமிச்சு டிவி காமிச்சாதா டிவி போட்டாதா சாப்புடுவே அதை பாத்து டே தா வாயில எறங்கு இல்லா டி ஒரு தோசை கூட ஒரு வாய் கூட எறங்காது நீங்க வேற அது கரெக்டா நா கொண்டு வந்து வை ச்சு எவ்ளோ நேரம் ஆனாலு அந்த டிவி ஆன் பண்ணாதா அது எறங்கு இல்லாட்டி எறங்கவே எறங்காது இல்ல ஃபோன் இருந்தா அப்டிதாங்க அது பழக்கம் ஆயிடுச்சுங்க நா நா எம்மேலையு தப்பு இருக்குங்க விட் ட்டது தப்புதாங்க ஆ எம்மேல நா தப்பு இல்லன்னு சொல்லல ஆமாமா
டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா நமக்கு ஏதாச்சு
ஆ இப் ஆமா ஆமா இப்ப கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு இப்ப கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கும் நம்ம கூட டைமு இப்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு வருவாங்க சாயந்தர ஈவினிங் வ ருவா த்ரீ தேர்ட்டி க்கி ஆ எனக்கு அப்பதா கொஞ்சோ தூக்கமா இருக் கு அவனே கொண்டு வந்து அ பஸ்ஸு பஸ் வீட்டுக்கிட்டயே வந்துரு ரிசீவ் பண்ணிட்டு கொண்டு வந்து உள்ள உட்டுட் டு நா படுத்துருவே ஒரு ஃபோரு தர்ட்டி ஃபைவ் ஒ க்ளாக் வரைக்கு சும்மா படுத்திருப்பே தூக்கம் வராது சார் வந்து டி வி பாத்துட்டுப்பாரு அப்புறோ ஒரு ஃபைவ் ஒ க்ளாக் அவன் ஃபிரண்ட்ஸ் ஃபோர் ஒ க்ளாக் ஃபோர் தர்ட்டி அந்த மாரி ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்டிக்கு தா வருவாரு உள்ள வந்தொடனே ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு பேச கூட மாட்டாங்க இப்பவே பாத்துக்குங்க ஃபோர் த அப்புறோ வந்தொடனே சாப்பாடு சாப்ட்டுட்டு ஒரு எயிட் ஓ க்ளாக் படுக்க வச்சுன்னா அ இப் தா இந்த வருஷ்
நீங்க ஃபேமிலியா போயிட்டு ஸ்பெண்ட் பண்றதுன்னா இதுக்குதா நீங்க கோயம்பத்துர்ல இந்த செம்மொழி பூங்கா போயிருந்தே போயிருந்தீங்களா
இல்லைங் ய அ ரொம்ப போர் அப்டின்னாங்க ஒண்ணு இல்ல அப்டிங்கிறாங்க
ஒண்ணுமே இல்லதா பட் ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காண்டி நீங்க போலா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்டாட்டிங்லருந் து இங்கிருந்து ரோஜா கார்டனு நீங்க அந்த நடந்துவரத அந்த ட்ராபிக் பொல்யுஷனு இந்ததுக்கு மத்தியில இருந்துட்டு நீங்க அந்த மாரி இந்த எடத்துக்கு போனீங்கன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு நல்லா நீட் என்ன சொல்றது ஒரு இயற்கைய சுத்தி புள்ளுருக்குள்ள செடி மரம் இது மட்டும் தா இருக் கு நீங்க அப்டி சும்மா சுத்திட் கொஞ் நேரோ ஒக்காந்துட் ட்டு வரத்துக்கு அங்க ஒரு டைம்
அப்படிதா சும்மா உக்காந்துட்டு வர்றது மாதிரிதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க டூர் போயிருவோங்க அடிக்கடி இப்ப ஏப்ரல்ல வந்து திருச்சி போயிட் ட்டு வந்தோ எங்க மாமனா மாமியா வீட்டுக்கு இதுல அஹ் திருச்சில வந்துட்டு காவேரி தண்ணிலயே தா கடந்தோ தண்ணி கம்மியாதா இருந்துச்சு ஆனா செம்ம வெயில் கு அப்புற அங்க ஒரு டென் டேஸ் லீவ் இருக்குதா தம்பி லீவுக்குது அப் அப்றம் மேல வந்துட்டு ஸ்டா மேய்ல வந்துட்டு ஸ்டார்டிங்லயே பேங்ளூர் போயிட்டோ அங்க சொந்தக்காரவங்க எல்லா இருக்காங்க எங்க வீட்டுக்காரோட தம்பி அங்க இருக் இருக்காங்க என்னோட சொந்தக்காரவங்கல்லா இருக்காங்க அங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்
ஆக்சுவலி சொந்த ஊரு உங்களுக்கு இதானா
ஆஹ் கோயமுத்தூர் தா
கோயமுத்தூர் தான அப்படியா ஓகே ஓகே நம்ம கோ நம்ம சொ நம்ம பெறந்து வளந்ததெல்லாமே ராமாநாதபுர டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டருக்கிங்களா ராமேஸ்
ஆஹ் ஆஹ் சரி தெரி தெரியு தெரியு பட் அந்த ஊரு தா போனதில்ல நா எல்லாப்பக்க சுத்தி பாத்துரு
நீங்க ராமேஸ்வர அந்த ட்ரயின் டிராவல்லா மிஸ் பண்ணாதீங்க எதா டைம் கிடச்சுச்சுன்னா நீங்க போயிட்டு வாங்க அது எந்த டைம்ல போனா அந்த ஈவினிங் இந்த சன் செட் ஆகுர டைம் இந்த ட்ரைன் ட்ராவல் பண்ணீங்கன் வச்சுக்கங்களே அது நீங்க ஏதோ ஒரு வேற ஒலகத்துல இருக்க மாரியே இருக்கு அது அத ஃபீல் பண்றப்ப உங்களுக்கே தெரியு அந்த படிக்கட்டுல நின்னு அத பாக்குறப்ப அந்த தண்ணி இருக்கு தண்ணி பாத் ன இங்க இருந்து பாக்குறப்ப நீங்க லாஸ்ட் வரைக்கு அப்படி அப்புடி தண்ணி மட்டுந் தா இருக்கு
சொல்லிருக்காங்க எங்க வீட்டுக்கார் போயிருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் போயிருக்காங்க சொல்லிருக் க்காங்க அந்த ட்ரய்ல் எனக்கு அந்த இந்த பாம்பன் பாலமெல்லாம் சொல்றாங்கல்ல அதுல எல்லா போகோணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைங்க
நீங் போங்க ஒரு நாள் டைம் கெடைச்சுச்ன்னா நீங்க வேணா போங்க போய் பாருங்க எ உண்மையாலுமே லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட் பென்சார்ருக்கும் நா நா அந்த ஊர்லதா இருந்தே நா கிட்டத்தட்ட ஒன்லருந்து ஏழாவது படிக்கிற முட்டோ அங்கதா இருந்தே ஆன போனதே கெடையாது நா கோயம்புத்தூர்கு வந்து நா எட்டாவது படிக்கிறப்ப கோயம்புத்தூர் வந்தே
செரி செரி செரி செரிங்க
கா
அப்ப வந்து அப்ப இங்கேயே அம்மா அப்பா எல்லாருமே இங்கேயே செட்டில்டா
ஆமா நாங்க இது வந்துட்டே பஸ்ட்டு எங்க அத்த வீட்ல இருந்தே நா சின்ன வயசுல கொஞ்சோ குறும்பு பண்றேன்னு சொல்லி இங்க அமுச்சு வச்சுட்டாங்க இங்க வீட்டுல இருந்தா நீ வந்து அடங்க மாட்ற கேக்க மாட்ற அப்டின்னு சொல்லிட்டு இங்க அனுப்சு வச்சுட்டாங்க நா சேரி எங்க அத்த வீட் வந்து இது பண்றப்ப நா ஒரு நயன்ந்து படிக்கிறப் இப்ப இங்க ஃபேமிலியோட கூட்டு வந்தாச்சு அதுக்கப்பறோ அப்டியே ஃபேமிலியோட இங்கேதா இருக்காரு ச அந்த டைம்ல நா போறதுல்ல நா இங்க எனக்கு செட் ஆனதுக்கு அப்பறோ நா ஒரு டுவல்த்து டுவல்த்து முடிச்சு ஒரு அ ரெண்டு வருஷோ மூணு வருஷோன்னா நா ஒரு பதுனெட்டு வயசு இருவது வயசுல நானே அந்த ட்ரெயின் ட்ராவெல அனுபவிக்குறே இவ்ளோ நாள் இங்க தான்டா இருந்தோ இத்தன மேல் பண்ணாம போயிட்டமே அப்டின்னு சொல்ட்டு எனக்கு ஒரு குற்ற நோய் புடுச்சு அப்பறோ அடிக்கடி போவோ போயிட் நல்லா இருந்துச்சு அது
ஆ ஹா உம் உம் ஓகே ஓகே ஓகே ஊட்டி கூட எனக்கு ஊட்டி விட கொடைக்கானல்தா ரொம்ப புடிக்கு நீ ஊர் ஊட்டில ஒன்னு இல்லைங்க ரோஜா அந்த ரோஸ் கார்டன் ஓகே அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக் பாத்தீங்கனே ஃபுல்லா ரோஸ்சல்லா இருக் த்து அது எல்லா காஞ்சு போயி அப்டியே இருக்குற மார் இருக்கு க்குங்க
அது நீங்க சீசன் டைம்ல போனீங்கன்னா சூப்பரா இருக்கு நீங்க ஊட்டி போயிருக்கீங்கள
ஆ போயிருக்கு போயிருக்கேங்க எனக்கு ஊட்டிய விட கொடைக்கானல் தான் ரொம்ப புடிக்குங்க இல்லைங்க போனது இல்ல கோயிலுக்கெல்லா போனது இல்லைங்க ம் போவோ கோயிலுக்கெல்லா போவோம் ஆக்சுவலி கோயில் வெறுப்பே வந்துருச்சு எங்க மாமனார் தா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் எப்ப பாத்தாலு ஊருக்கு வந்தா என்னா எல்லா கோயிலு சுத்துறதே வேலை போச்சு அதனால எங்
இல்ல இல்ல நாங்க நாங்க எனக்கு இந்த கோயிலு சாமி இந்த மாரி பெருசா இன்ட்ரஸ் ட்லா கெடையாது ஆனா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெள்ளியங்கிரி மல கூட வெள்ளியங்கிரி மலைக்கு போயிருக்கே கிட்டத்தட்ட ஒரு அ வெள்ளிங்கிரி மலயே இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு டைம் போயிருக்கே சாமிய பாக்கணு சாமி கும்டணு தெய்வ அப்டி அப்டி எண்ணத்துல போல ட்ரக் ட்ரக்கிங் மாரி போவோ ட்ரக்கிங் மாரி போனா போனோ மலைய அப்ப சுத்தி பாத்து அந்த வியூ எல்லா பாத்தீங் வச்சுங்களே நீ ஆசமா இருக்க நா ஃபஸ்ட் டைம் நா வெள்ளியங்கிரி போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சுன்னா நா ஃபஸ்ட் போறப்ப சு மல உச்சி நான் தா ஃபஸ் ந்த ஒரு மலைல இருக்க சுத்தி பாத்தீங்கன்னா பனி மூட்டமா இருந்துச்சு நான் போய் அத பாக்குறப்ப என்னடா அது இவ்வளவு தூரம் ஏறி வந்து இப்படிதான் இருக்குமமா அப்படின்னு நெனைச்சிட்டு அந்த மாரி இருந்தே அதுக்கப்புறம் இந்த வெயில் வரு தெரியுங்களா சூரியன் உதயமாகுற நேரத்துல சுத்தி பனி இருந்துச்சு பனியெல்லா வெளக்குனதுக்கு அப்போ அப்றோ அந்த சுத்தி இருக்கிற மல கீழ இருக்கிற அந்த பூக்கள் அப்படியே இந்த பர்ப்பிள் கலர்ல பூ கீழ அப்படியே படர்ந்துருக்கு இதுலா அந்த ஒரு செகண்ட்ல அந்த பணி வெளகுறப்ப பாக்கறப்ப அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு நா பாத் த்து மெரண்டுட்டே என்னடா இது இத இது என்னடா இ என்னடா ஊரு என்னடா உலகம் அப்படிங்கிற மாரி போயி ஏனா உச்சியில நா அதா நான் தா இருக்கிறதுல உச்சி கீழ பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட்டு டைம் பாக்குறப்ப ஒண்ணுமே இல்ல இந்த வெள்ளையா தெரிஞ்சது பனி மூட்ட இருந்த எப்படி இருக்கு ஃபுல்லா சுத்தி வெள்ளையா இருக்கு இந்த பணி வெளகுனக்கப்புறம் அந்த அங்கிருக் அங்க இருக்கிற அந்த நேச்சுரல் பாக்குறதுக்கு உண்மையா ரொம்ப
ஆஹா நாங்களு ஊர் சுத்துவோங்க நல்லா ஊர் சுத்துவாங்க ஆ போய்க்கோல டூரு ல மே நாங்க பேங்களூர் போயிட்டு வந்து மறுபடியும் டென் டேஸ்ல வந்துட்டு ஆலப்புல்லா இங்க கேர்ளால மிஸ் பண்ண எடோ ரெண் ரெண்டே ரெண்டு அலப்புழா போட்ஹவுஸ் சமு ஒர்க்கலாமு அது ரெண்டையு போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப் ப கேரளால சுத்தாத எடமே இல்ல அப்டிங்கிற மாரி ம் ஆமாங்க இல்லைங்க நாங்க போறது என்னா ஆச்சுன்னா நாங்க போறக்கே லேட் ஆயிச்சு ஆக்சுவலா ஃபைவ் தேர்ட்டிக்கு செக் இன் பண்ணணோமா நாங்க போறது செவன் தேர்டி ஆயி சு அதனால உள்ள கூட்டிட்டு போல போன ஒடனே காஃபி குடுத்தாங்க பல கி கொடுத்தாங்க அப்புறோ நைட்டு ஒ ஒ கொஞ்ச நேரொ டான்ஸ் ஸாட்னோ ஆஹ் சாப்ட்டோ தூங்கிட்டோ கடலுக்கு அந்த போட்டு மட்டு கொஞ்சொ ஷேக்கிங்காவே இருந்துச்சு அது நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஸு அப்புறோ மார்னிங் எந்துருச்சுடு டிஃபன் குடுத்தா காஃபி குடுத்தாங்க டிஃபன் குடுத்தாங்க குடுத்துட்டு அப்புறொ உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க கூட்டிபோயிட்டு வந்து எறக்கி விட்டுட்டாங்க அவ்வளோ தாங்க
அவ்வளதாங்க குறிப்ப போறப்ப ஒரு ஆனா ஒரு நாள் எப்பவு போணு அத
அஹ் ஆஹ் போனதே இல்லைங்களா அது ஒரு எக்ஸ்பிரியன்ஸ்ஸா இருக்கட்டொ அப்டினு சொல்லி ட்டு போயிட்டு வந்தோ உம் ம் ம்
டொண்ட்டி ஃபோரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா டொண்ட்டி இப்போ டொண்ட்டி இருவது மணி நேரமா அந்த க கல்லே இருக்கனு சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க அப்டின்னா எங்கேயு போமாட்டோ நம்ம வந்து ஒரு இந்த மாரி வெளிய போய்ட்டு இங்க போட்ல இருக்கற